ப்ரேக்கட்டா தண்ணி குடிச் வன்டியா ஆ ஒகே ஒகே ஆ ஆ
தண்ணிய குடிச்சிப்புட்டு
ஆ செரி மூணு மாசத்துக்கு ஒரு தரவ மூணு மாசௌ வந்து இரு இருக்காங்களா மாமனாரு
அவரு மர்கையா
என்ன டி அப்டியா ஏய் உங்க வீட்டுக்காருக்கு எத்தன பேர் கூட பொறந்தவங்க
ரெண்டு பேரு
ஓ அங்க மூனு மாசோ இங்க மூனு மாசோமா
ஏன்னா இப்ப எப்ப ஏப்ரல் நைன்டின்த்து கூட்டிட்டு வந்தே
ஓ செரி செரி இங்க லோக்கல்ல தா இருக்காங்க இங்க இங்க இங்க ஆ
அங்க லோக்கல் தா அங்க ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியிலருந்து இங்க கூட்டிட்டு வந்தே
சேரி சேரி சேரி
ஐயையோ அது ஒரு பெரிய கொடும
அது பெ
நமக்கு அது வேண்டா அந்த டாப்பிக்கே அவாய்டபிள் டாப்பிக்கு அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணு அத அமா அதெல்லா பேசுனோம்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தா ஜாஸ்தியாகு
ஆமா கரெக்டு
ஸ்ட்ரெஸ் மட்டுதா ஜாஸ்தியாகு நம்ம ஜாலிய பேசணு நம்ம ஹாப்பியா இருந்தோமா காலேஜ்ல இருந்தது அந்த மாரி பேசுனோமா
சேரி அது நல்லா நம்ம ஸ்கூல் லைஃபு நல்லா என்ஜாய் பண்ணோம்ல
இல்லப்பா டுவெல்தெல்லா பதக்கு பதக்கு நே இருந்துச்சுப்பா
டுவெல்தா டுவல்த்து பதக் பதக்குனா இருந்துச்சு
ம் ம்
பிளஸ் ஒன்னு நீ பிளஸ் ஒன் பிளஸ் டூல தானே அங்க வந்த ஸ்கூல்
ஆமா ஆமா நா அங்கே தா அதுக்கு அப்பதா வந்தே
அதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூல் படி
வேற ஸ்கூல் இன்னொரு ஸ்கூல் பெரிய ஸ்கூல் கேர்ள்ஸ்
அ கவித் அந்த அந்த அவளோட படிச்சியோ வே ஆ ஓக்கே ஓக்கே ஓக்கே ஆ ஆ
பெருசு டிஸ்டிக் ஃபர்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் செகெண்டுலா வரும்ல அந்த ஸ்கூலு
பாத்து பாத்து ம் தெரியலையே எனக்கேது ஆமா ஆமா அங்க இருக்காததுனால நமக்கு ஒன்னு தெரிய நி காரைக்குடிக்கே போ மாட்டேனே
‌ம் அது அதுதான்ங்க போறதே இல்ல போனாதன நமக்கு தெரியு எல்லா
ம் இப்ப பெருசா ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சு டெம்பிள் பெஃஸ்டிவல் அதுக்கு
அதுக்கெல்லா போறதுல்லா இல்லடி
ம் சேரி சேரி நானே போறதுல ஆ அதா சொல்றே இல்ல என்னோட ஹவுஸ் வார்மிங்க்கு அப்புறோ போகவே இல்ல
போல
ப்ராப்பரா உனக்கு கூட பொறந்தவங்க நீ ஒரே பொண்ணு
நா ஒன் ஒரே பொண்ணு தானே
ம் நீ ஒரே பொண்ணுதா
ஆமா அங்க சித்தப்பா சித்தி எல்லா இருக்காங்க அவங்க ஒன்னா அங்க போய் இருந்துட்டு வந்
சேரி சேரி சேரி
ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாரினா போயிடுவே
அவ்வளாதா அதுக்காவது முடியுதுதேன்னு நெனச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதா நா ஃபங்க்ஷன் ஏதாவதுன்னா கூட போமாட்டே
அதுவு போடுரதில்லங்க
இங்கே விடமாட்டாங்க ஃபங்க்ஷன் எதாவதுனா கூட இங்கே விட மாட்டாங்க
ஆஹஹா
விடாம புடிச்சிக்கு வாங்க போக் கூடாது போக் கூடாது போக்கூடாது அது ஆரம்ப காலத்துல இருந்தே டேம்ஸ்சு சரியில்லாம போச்சு அந்த சைடுக்கு இந்த சைடுக்கு அந்த டேம்ஸ் சரியில்லாம போனது அது அப்புடியே பூதாகரமா வந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு
அது அப்புடிதா டி ஆகு ஸ்டார்ட்டிங்லயே பிரிஞ்சிருந்தா ஓகே வா எனக்கு அப்புடிதா ஸ்டார்டிங்ல இருந்தே அம்மா இறந்துட்டாங்க அப்புடியே இதயிடுச்சுன்னா
ஆமா அப்புடியே போகுது எங்க அம்மாலா நா நினைக்கவே இல்ல நா வந்து கன்ஃபாம் பண்ணிட்டு எங்க அம்மாட்ட சொல்லணு அம்மா வா கூட்டிட்டு வந்து நம்ப துணைக்கு வச்சுக்கிறோன்னு நெனச்சே
ம்
ஆனா நா வந்து கன்ஃபாம் பண்ணிட்டு ட்ரெயின்ல போறே
அப்படி ப் பாவி
ஜூலை ட்வெண்ட்டி செகண்டு கன்ஃபாம் பண்ணிட்டு ஆ மார்ச் ரெண்டா தேதி சீ ஆகஸ்ட் ரெண்டா தேதி ட்ரெயினுல்ல இங்கேயிருந்து
ட்ரெயின்ல போறே ஆனா ட்ரெயின்னு ஒன்னு ப்ராப்ளம் இல்ல
பண்ணி இருக்காங்க பாக்குறதுக்கு
ட்ரெயின்ல வேற இட இருக்கும் ம் ஆனா இத எல்லா ரொம்ப கஷ்டே இல்ல ஏ
ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் அந்த மாதிரிலா வரவே கூடாது
என்ன நெனச்சு பாத்தோம்னா எங் எங்க அப்பா கேளு எங்க அப்பா ம் ஜூன் பதிமூணு முடியாம இருந்தாங்க
ம்ம்
அடுத்த ஜூலை நாள்ல இறந்துட்டாங்க முடிஞ்சுது நாங்க இத்தனைக்கு அங்க இருந்தோ எல்லாரு
என்ன பண்ணுச்சு
என்னன்னு தெரியல திடீர்னு பீவர் இருந்துச்சி என்னன்னு பாத்த அத அந்த லங்ஸ்சுல ஓட்டையா இருக்கு ஆமா சளி பிடிச்சு அப்பா அம்மா போனதுக்குப்புறோ கொஞ்சோ தண்ணியடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க
ஓ
அந்த ஒரு இதிலயே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சு அது நல்லா நா இங்க நானு அங்க இங்கன்னட்டு இருந்துட்டேன்ல பாக்க முடியல அவுங்கள அதுல அவுங்க சாப்பாடு ஒழுங்கா சாப் சாப்புடா வைக்கமா இருந்து வெறு இதா அடிச்சி அடிச்சி எல்லா அது வந்துட்டு டாக்டர்கிட்ட காமிச்ச அது ஓட்டை ஆயிடுச்சு அது வந்துட்டு பேர்ஸ்ட்டு ஆகுற மாறி அதாவது அங்க போயி ஃபாம் ஆயிச்சா சல்லு எல்லா
ம்
பலாஸ்ட் ஆகுற இதுல இருக்கா பலாஸ்ட்டு ஆச்சுன்னா ஒன்னு சொல்ல முடியாது அப்டிட்டாங்க
அய்யய்யோ அப்பா வேண்டாப்பா மனுஷனோட உடம்ப பாரே எப்டி கடவுளு னு உட்ரா ல்ல எதுக்கு தா இந்த உடம்ப கெடுத்துக்கிறான்ருக்கு ம் ஆமா
திருவ
ம் ம்
இப்ப இங்க இருக்கிறவ முதலயே இங்க இருந்திருந்தானா எப்டி இருந்திருக்கு ம் ஒரு நிமிஷோ பெரியப்பத்தா கூப்புறா அந்த நம்பரு கூப்புறாங்களான்னு பாத்துக்கோ ம்
என்னத்த சொல்ல நம்ம ஒன்னு சொல்ல முடியாது இப்டியே பொலம்பி புலம்பியே போகு ஆனா நம்ம போல இது புலம்றதுக்கு ஒரு பிளாட்ஃபாம் ஆகி போச்சு
ஆமா ம் ஓகே ஓகே ம்
நானு எ கோசிஸ்ட்ரு இப்டியேதா பண்ணுவோ அ நாங்க ரெண்டு பேரு கொஞ்சோ டேம்ஸ் நல்லாரு ப்போ எங்க ஃபர்ஸ்ட்டு கோ சிஸ்டருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட்டு கோ சிஸ்டருக்கு எனக்கு கொஞ்சோ டேம்ஸ் ஓகே என்னோட சிஸ்டர் மாரி அப்டின்னு அவுங்களு நம்ம ஊர் பக்கந்தா
ஓ அப்படியா செரி செரி செரி
அதே மாதிரி தா அதனால எங்க ரெண்டேருக்கு கொஞ்சோ டேர்ம்ஸ் நல்லாருக்கு எதோ கொஞ்சோ பேசிப்போ ஐயயோ எல்லாத்துக்கு சேத்து வெச்சி தாண்டி இது இருக்குது நீ வேற
ஓ அப்படியா
மா வாய தொறந்துச்சின்னு வச்சிக்க நல்ல வா நல்ல அப்டி அமிர்தமான வார்த்தைகள் தா வரு யோசிச்சி
ஐயய சய்
அமிர்தமான வார்த்தைகள் தா வரு
ம்
வாயத்தோர் அடி என்னத்த சொல்றது அதெல்லா பேச முடியாது ரெக்கார்டட் கால்ல அதெல்லா பேச முடியாது இன்னைக்கி எங்க வீட்டில நடக்கிறதுலலா அந்த மாரி நடக்கு எங்க வீட்ல ம் அம்மாடி அது எல்லா பொறுத்துட்டு இருக்குறம்னா பசங்கள்ல்லா பெருசாயிருச்சிங்க நம்மளு சண்டை போட்டோன்னா அது வந்து நல்லா இருக்காது அப்படின்ட்டு அது அதுவே பேசுனாலு அத நம்ம அவாய்ட் பண்ணிட்டு அப்டியே போயிருவே நா
சமத்து
அவ்ளோ தா நீ பேசு பேசுறியா பேசிக்க நம்ம மல்லாந்து படுத்து து எச்சிய துப்புனம்னா அது நம்ம மேலதா
ஆமா ஆமாடி ஆமா
அத நா வந்து பெருசாவே இது பண்ணிக்கிறது இல்ல என் பையன கால்ல கால்ல எந்திரிச்சோன்னே டெய்லியு ஸ்டார்ட் பண்ணு ஆனா அவன பீஸ்ஃபுல்லா நா ஸ்கூலுக்கு அனுப்பணுன்ட்டு அவன அனுப்பிவிட்டு பிள்ளைகள அனு நா பாட்டிக்கு என்னோடத பாத்துட்டு இருப்பே அவ்வளதா பண்ண முடியு நம்மளால வேற எதுவுமே பண்ண முடியாது
இங்க பாரு இருண்டுகிட்டு நிக்குது மழை கொட்டு கொட்டுன்னு கொட்
அப்படியா நேத்தல்லா இங்க அப்படி இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் பரவால்ல
ம்
சேர்
அங்க உங்க ஏரியல ஒரு பிராண்ட் ஆயில் நல்லா கிடைக்குமா நீ அப்புறமா நா பேசுபோது வேணா சொல்லுறே அந்த ஆயில் வேணா வாங்கி கொடுக்க அனுப்பமுடியுமா ஹேர் ஆயிலு
ஹேர் ஆயிலா ஓகே ஓகே
இப்போதே ஏதோ ஹேர் ஆயில் பற்றிலா நிறையா போடுறாங்களே ஆ ஆமா
ஆனா அது எல்லா நம்புறதா என்னன்ன தெரியலையே நமக்கு
இல்ல இல்ல இது நம்பக இது நம்பகமான ஒரு
நீ யூஸ் பண்ணிருக்கியா
அது யூஸ் ஒரு தடவ யூஸ் பண்ணேன் அதுக்கு அப்புற எனக்கு நா அங்க ஒரு தடவ வந்தே வந்தப்ப நானே இ பர்சனாக வாங்கினே வாங்கி யூஸ் யூஸ்பண்ணி பாத்தே பாத்துட்டு நல்லா இருந்தது அதுக்கு அப்புற அப்றோ அங்க இருந்து இது பண்ணுறதுக்கு ஆளு இல்லை
ஆள் இல்லயா சேரி வேணும்ன்னா சொல்லு நா வேணா பாத்துட்டு சொல்றே இல்ல என்ன எதாவது சொல்லு
ம் நல்லா இருந்துச்சு அது யூஸ் பண்ணுபோது ஹேர் நல்ல சில்கியா சூப்பர இருந்ததுப்பா ம் இடயில ரொம்ப ஹேர் ஃபால் ஆயிருச்சு அப்புற பக்கத்துல ஒரு தெத்து தண்ணியில்லா இல்ல என்னன்னே தெரியல நம்ம ஊர் பக்கம் பக்க போனதுனால சம்மர் இல்லயா லாஸ்ட்ட் சம்மர்ல வந்து சரியான ஹேர் ஃபால் அப்டி சீப்ப வைச்சாலே அப்படி டாப்பா கலன்டு வந்துச்சு
அத அந்த ஆயில் யூஸ் பண்ணது நல்லா இருந்தது
அந்த ஆயில் லூஸ் பண்ணிகிட்டு இருக்கு போது நல்லா இருந்தது இப்பஅதை விட்டு நிப்பாட்டினது அப்புற இப்டி ஆச்சு
ஆஹ
நிப்பாடினதுக்கு அப்புற இப்டி ஆச்சு அப்புற இங்கே வந்து டெர்மட்டாலஜிஸ்டக்கா காமிச்சு சி டெர்மடாலஜி இது பண்ணி நீங்க வந்து அவங்க பக்கத்துல இருக்க பொண்ணு அந்த பொண்ணு அப்டிங்க ஆண்டி ஆண்டி நீங்க வந்து நீங்க ஆயில் மட்டு தேய்ச்சா சரியாகாது நீங்கள் உள்ளயேளையு நா சப்ளிமெண்ட் எடுத்து கத்துக்கணு அப்படின்னு சொல்லி டேப்லட் கொடுத்துச்ச டேப்லெட் கொடுத்துச்சு இப்ப த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கிட்டட்டு இப்ப ஹேர் வந்து ஃபால் குறைஞ்சிருக்கு லென்த் வந்துருக்கு பிர இது வர பராடு வரமாட்டேங்குது ம் து வாங்கி யூஸ் பண்ணுவோமனுயசிச்சட்டுரு க்கே ஆமா நம்ம நம்ம வேச்சு ஓட்டி இருக்கதே அந்த முடி நாலு முடி முடிய வச்சுத்தே அந்த நாலு முடியு போச்சுன்னா ஒன்னும்ல்லாம போயிடு ம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஓண்ணு யாரு மதிக்க மாட்டாங்க நம்மள நம்ம பிள்ளைகலே மதிக்க காது அதுவு அதுவுமே இப்போ முன்னாடி போல நறச்சி போச்சு எனக்கலா
எனக்கு அப்டிதா ஆகுது ஓயிட் ஹேர் ஆகியிட்டுருக்கு
ஃபுல்லாக எனக்கு கரெக்டாக அந்த ஃபோர்ஹட்டிலா
திரும்புதுன்னு நெனப்போ
ஏ அப்டினாலுமே என்ன நீ வீடியோ கால்ல பாருற ஷாக் கயிறு அந்த மாதிரி இருக்கு ம் ஃபுல்ல ஃபோர ஹெட் பூரா ந நேறச்சு போச்சு
ஐயோ எனக்கு பரவாயில்ல போல அப்ப
உங்களுக்கெல்லா பரவாயில்ல நான இல்ல ஒரு இது இல்ல ஓயிட்ஹேர் எனக்கு ஒரு ஃபுல்லு ஒயிட்டாரு
ஓஹ்
சேரி வ இது போறோமா பாத்துட்டு பேசலாமா நா வர்றே இதா வர்றே போய் பொரியல பாட்டு வரே
ஆ
ம் பாய்
அப்பா